ஆ ம் ஹாய்
ஹலோ ஆ வணக்கம் தோழி சொல்லுங்க தோழி என்னா பண்றீங்க
நான் சும்மாதாங்க தோழி இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நான் நல்லா இருக்கேன் தோழி சாப்ட்டாச்சா தோழி
இன்னும் இல்லைங்க தோழி மதிய ஆய்ருச்சு ஆன இன்னும் சாப்பல்ல
முனைகால் ஆய்ச்சே தோழி இன்னும் சாப்டாம இருக்கீங்க
அட இப்பெல்லாம் வீட்ல இருக்கோல்ல அதா கொஞ்சோ டைமுக்கு சாப்பிட தோண மாட்டேங்குது பசியும் எடுக்க மாட்டேங்குது பா இப்பலாம்
அப்டிங்களா தோழி நாங்கல்லாம் சாப்ட்டாச்சு நாங்க வெளியே ஆர்டர் போட்டு சாப்ட்டோம்
இப்பல்லாம் வீட்ல சமைக்கிறதே இல்ல எல்லாம் ஆடர் தான்
அப்டி இல்லைங்க தோழி சமைச்சிருக்கோம் ஃப்ரெண்டோட வந்திருக்கோம் சோ வெளியே சாப்பிட்டோம் நாங்க அவங்களும் செஞ்சிருக்காங்க புளி குழம்பு வெண்ட பொரியல் எல்லாம் பண்ணிருக்காங்க கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு
ஓ பரவால்ல
ம் சொல்லுங்க தோழி நீங்க என்ன செஞ்சிங்க தோழி
ஆ நாங்க வந்து கொஞ்சோ சிக்கன் தான் ஆன நாட்டுக்கோழி சொல்லுவாங்கல அது குழம்பு வச்சிருந்தோம் அது கொஞ்சோ இதென்ன வச்ச அன்னிக்கு நல்லா இருக்காதுல அடுத்த நாள் தான நல்லா இருக்கும்
ஆமாங்க தோழி ம்
ம் அதனால இன்னிக்கி அத வச்சுக்கலாம் அப்டின்ட்டு இன்னிக்கு மதியம் அதுவே வச்சாச்சு நைட்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜில போட்டோம்
அப்டி எப்டி செஞ்சீங்க தோழி சிக்கன் கிரே அந்த நாட்டுக்கோழி
ஆ நாட்டுக்கோழி எப்பவும் போலதான் அது அந்த வெங்காயம் தக்காளி அந்த இதெல்லாம் போட்டு பிஸ் ஸ்பைசிஸ் எல்லாம் போட்டு நம்ம வதக்குவோம் பாத்தீங்களா ஆ அ அந்த மாரி போட்டு எல்லாத்தையும் வதக்கி ஆற விட்டு எடுத்து வச்சிருவோம் அப்பறோ வெங்காயம் தக் ஆ நார்மலா சும்மா சும்மா வதக்கறக்கு மட்டும் சும்மா கொஞ்சோமா எடுப்போம்ல அந்த மாரி சும்மா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் மட்டும் எடுத் ட்டு வதக்கி விட்டு அந்த பட்ட கிராம்பு இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆம்டுக்கு அப்பறோ மிளகாத்தூளு வரமிளகாய் தூளு மல்லித்தூளு மஞ்சத்தூளு இன்னும் என்னென்ன வேணுமோ அத அப்டியே போட்டுக்குவோம் போட்டுட்டு அந்த எண்ணெய்ல போட்டாதான் குழம்பு நல்லா இது பண்ணும் போது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா கொஞ்சோ கலரும் கொஞ்சம் கூட வரு நல்லா இருக்கும் அ அது கூடவே காய் போட்டு அஞ்ச்சு காய்ங்கர சாரி கஹா கரிய தூக்கிப் போற்றுவோ
அப்படிங்களா
ஆ கறிய போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்பறோமா அரைச்சு வெ ச்ச அந்த வெங்காயோ தக்காளி தேங்கா இதெல்லா வந்து அதுல கொட் கா கொதிய விட்டு எடுத்தம்னா நம்ம கொழம்பு ரெடி
கொழம்பு ரெடி சண்டே ஸ்பெஷல் அது நேத்து செஞ்சது இல்லைங்களா ஆ ஓகே ஓகே
அவ்ளோ தா டக்கு டிசைடு நம்ம வந்து பின்னா ரொம்ப நேரோ ஒக்காந்து வேல செய்யற வேலைலா நமக்கு ஆகாது என்ன வேல நமக்கு டக்குன்னு முடியு எது சீக்கரமா முடியுமோ அத பாத்து பாத்து டக்குனு செஞ்சு முடிச்சிருவோ ஆமா எவ்வளோ நேரோ ஒக்காந்து உள்ளயு ஒக்காந்துட்டு அடுப்பு அடுப்புக்குள்ளயே அதுவு இப்ப இருக்க
தோழி ரொம்ப அனலா இருக்கு கிச்சன்க்குள்ள போ முடில ம்
க்கற வெயிலுக்கு உள்ள போனமுன்னா எதோ இன்ஜின் மிசின்குள்ள உக்காந்துருந்து எந்திரிச்சு வந்தா எப்படி இருக்கு வேத்து கொட் டு அந்த மாரி வேத்து கொட்டுது அழகா வீட்டுல இருக்கறவங்க என்னாப் பண்ணுவாங்க ஏ சிய போட்டுட்டு வீட்டுக்குள்ள ஒக்காந்து படுத்துப்பாங்கிய நம்ம மட்டு கிச்சனுக்குள்ள போய் ஒக்காந்து வேத்து ஒழுவிட்டு ஆ எ என்ன பண்றது நீங்க வேற எனக்கு இப்ப சொல்ல போனா எப்படி இருக்கன்னா இங்க வீ ட்டுல இருக்கறவன கல்யானோ பண்ட்டு வரனோ வந்தனோ இல்லியோ என்ன அனைக்கி அடுப்ப கல்யாணோ பண்ட்டு வந்துட்டே அடுப்புக்கூடயே எப்பா பாத்தா எப்ப பாத்தாலு அடுப்புக்குள்ளயே காலையிலே சாப்பாடு சமைக்கணு டிப்பன் சாப்புடுவாங்க அவிங்க எப்பவுமே மதியன்த்துக்கு லன்ச் பாக் ஸ் கு அ குடுத்து விடணு கொழந்தைக்கி எல்லாந்த்தையு குடுத்து விடணுமா லஞ்சு பாக்ஸ் அது கா லையிலேயே ரெடி பண்ணனு அப்பறோ பாத்தா கொஞ்ச நேரோ அந்த வீட் வீட்டு வேல அந்த சமைக் அ அந்த சமைச்ச பாத்தரோலா கழுவுறது துணி தொவைக்கறது
ஆ தோழி
கிளீனிங் வேலைலா ஓடு
ஹாலே
இதெல்லா முடிச்சுட்டு கொஞ்சோ ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்தா சாயந்தரோ ஆயிரு சாந்துதுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணனு நைட் ஆயிரு அதுக்கப்பறோ அப்பறோ சாப்பாடு ரெடி பண்ணனு அது பத்தாதுன்னு இவிங்கள அந்த பிள்ளைங்கலு போ ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்பறோ இந்த படிக்க வெ ச்சு சாப்பட வெக்கறங்குள்ள நம்ம படுற பாடு இருக்கே கொஞ்ச நஞ்சமா அப்பா அய்யோ எதுமோ நம் படிச்ச படிப்பே வந்து இவிங்களுக்கு சாப்பட வெக்கறதுதா அப்படி ஓடிட்டுருக்கு எங்க நெலம அவங்கள சாப் எதோ ஒரு டிகிரி பண்ண மாரி ஒரு திருப்தி அப்பாடா முடிச்சிட்டோண்ட அப்படிங்கற மாதிரி
ஆ ம் சரிங்க தோழி ம்
அவிங்க ஒரு ஆள் சாப்ட்டாங்கன்னா நமக்கு எல்லா வேலையு முடிச்ச மாரிங்க
அப்டியா தோழி ஆ பசங்க இருக்கற வீடு அப்படிதான இருக்குங்க தோழி
ம், நா அதுதா பாருங்க அவ பண்ற சேட்ட இருக்
ம் அப்டிங்களா என்ன படிக்கிறா இப்பதா ஸ்கூல் சேத்திருக்கீங்களா
ஆ இப்ப போன வருசா எல் கே ஜி ப போனா இப்
ஆ ஐயோ அப்ப வாலாதா இருப்பா அது நீங்க சொல்றது கரெக்டாதா இருக்கு
அதுவு என்னா சொல்றானா என்கிட்ட வந்துட்டு நா மிஸ் போன மொதனாளே ஏன்ட கம்ளைண்ட் பண்றா எல்லாமே மிஸு தா வந் ட்டு உங் உங்க பைய இப்டி சேட்ட பண்ணானு ஃபோன் பண்ணுவாங்க ஆனா ஏ ஏ ஏன்ட வந்து கம்ளைண்ட் பண்றா அம்மா எனக்கு மிஸ்ஸூ புடிக்கலமா மிஸ்ஸ மாத்தி விட சொல்லுமா அப்டிங்கறா வந்ததும் ஏன்டா அப்டினா பழைய மிஸு டான்ஸ் ஆடுவாங்களா இந்த புது மிஸ் டான்ஸ் ஆடலையா
ஆ
அப்றோ ஏதோ பிளே கிரௌண்ட் வளையாட விட மாட்டக்கிறாங்க இந்த மிஸ்ஸு
ம்
எனக்கு இந்த மிஸ் புடிக்கலமா வேண்டாமா அப்டினா அவ இல்ல சாமி ஒரு மாசோ கொஞ்சோ அட்ஜஸ் பண்ணு அதுகப்பறோ மிஸ்ஸு மா பழகிக்கு உனக்கு அப்டின்னு சொன்ன அப்பற என்னா சொல்றா அட எல் கே ஜி படிக்கும்போது இவ பக்கதுல ஒரு பொண்ணு ஒட்காந்திருப்பாங்க அந்த பொண்ணு பேர் சொல்லி சொன்னா அந்த பொண்ணு இப்ப வேற கிளாஸ்ல போட்டாங்மா அந்த ஏ பி கிளாஸ்ன்னு இருக்குல்ல அந்த மாரி வேற கிளாஸ்ல போட்டாங்க அதுக்கு கவல மூஞ்ச அப்டி சோகமா வச்சுகிட்டு நம்ம கவலபட்டா அப்டி மூஞ்சி சோகமா வச்சு போல்ல பாவமா அந்த மாரி மூஞ்ச சோ ஆ மூஞ்ச அப்டி சோகமா வச்சிகிட்டு உ எ அந்த பொண்ணு வேற கிளாஸ்ல ஒக்கார வச்சுட்டாங்கம்மா எ பக்கத்துல வேற ஒரு பைய ஒக்காந்துருக் கா அப்டின் கோ அப்டி பாவமா சொல்றா நா சொன்ன இது மூணு புதிய நண்பன்டா உனக்கு ஃப்ரெண்ஸ் நறைய பேரு கடைப்பாங்கல்ல ஒக்காந்து பேசு அப்டின்னு சொன்னா எனக்கு அந்த பொண்ணுதா புடிச்சிருக்கு எனக்கு இந்த பைய புடிக்கவே இல்ல பைய ஒக்கார வச்சிடாங்க சொல்ல போனா அதுதா அவனுக்கு கவலையே இந்த பையன புடிக்கவே இல்ல அப்டின்னு அவ்ளோ ரொம்ப கவலப்பட்டு சொல்றா
ஆ ஆ
அட அடுத்த நாள் மறுபடியு காலைல காலைல நாங்க எப்பவுமே நாங்க கொண்டு போய் விடுவோ ஸ்கூலுக்கு
ஆ
வரும்போது மட்டுந்தா வேன்ல வருவா அட காலைல கொண்டு போய் விட போறோ அங்க மிஸ்கிட்டயு அததா சொல்லி வச்சிருக்கா அந்த பொண்ணு கிளாஸ்ல என்னய மாத்தி விடு ங்க நா போய் அங்க ஒக்கார அப்டின்னு சொல்லிருந்திருக்கா மிஸ் கிட்ட அதுங்க மிஸ் அதுக்கு மேல எனக்கு சொல்றாங்க ங்க உங்க பைய வந்து அந்த கிளாஸ்ல போற அந்த பொண்ணுகிட்டதா ஒக்காருவேனு சொல்றாங்க அப்டிங்கறாங்க ஏங்கிட்ட எனக்கு இது எனக் கு என்ன ரியாக்ஷன் பண்றதுனே தெரியல எனக்கு அப்டியே முழுச்சிகிட்டு சேரி எப்டியே அட்ஜஸ் பண்ணிக்கங்க ஏதாது சொல்லி சமாளிங்கங்க என்னாலே சமாளிக்க முடில அப்டின்னு அப்றோ அவங்க சிரிச்சுட்டு செரி ஓகே நா பாத்துகறங்க அப்டின்டு ஒரு போயிடாங்க இப்ப அவ என்னபா அவ இருக்கிற வாண்டுக் கு அவ எனக்கு ஆடர் சொல்றா இதுதா சமைக்கணு இதுதா ஸ்நாக் செய்ணு அவங்க எதோ கூட ஒரு ஃப்ரெண்டு் ஒரு பைய சொல்டானா ஃப்ரூட்ஸ் தா கொண்டு போனா நா வந்து அந்த வெள்ள சுண்டல் இருக்குங்ள அது ஆ அது வேக வெச்சி குடுத்துட்ட ஆனா அவ என்னனா கூட படிக்கிற ஒரு பைய வந்து த்து சாப்டாதா ஹெல்த்தி அப்பதா பெரியப் பையனாக முடியு சீக்கிரோ அப்டின்னு சொல்லிட்டானா வீட்டுக்கு வந்தது சொல்றா ஆர்டர் சொல்றா எனக்கு எல்லா ஃப்ரூட்ஸ்லயு ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் வேணுமா அப்டின்னா எல்லாமே ஒரே நாள்ள சாப்ட்ருவியாடா அப்டின்னா ஏ ஃப்ரெண்ட சொல்லியிருக்கா நா ஃப்ரெண்ட் சொன்னா நா கேப்பே அப்ப இத்தனால நா சொன்னே அத கேட்டியா நீ
ம்
உ ஃப்ரெண்டு சொன்னோனே எனக்கு அத கொண்டு போறே அப்பிடிங்குறா அவ ஐய்யோ என்ன வாயி வா எப்பின்னா லொடலொட வாயிங்கற மாரி பேசிக்கிட்டே இருக்காங்க என்னால பதில் சொல்ல முட்ல கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கா
ம்
ஆ அதுவு இல்லாம என்ன பண்டேனா ஒரு நாள் லீவ் டைம்லதா இப்ப ஒன் ஒன்ற மாசமா லீவ் லீவ்வில்ல ஸ்கூல்லு அந்த டைம்ல வெளிய வெளாண்டுட்டு இருந்தா நா சாயந்தரோ ஒரு ஆர்ர போல ஆச்சு நா அத என்ன பண்ணிட்டேன்னா நீங் அங்க எப்பவுமே வீட்ல வந்து வாப்பா போப்பா அப்டிங்கந்தா பேசுவோ வாங்க போங்க வீட்ல எங்க அவர வந்து நானு வாப்பா போப்பா தா பேசுவோமோ அதே இது ஆ அதே இது தம்பியு அப்புடியே கூட்டு பழகிட்டோ அப்போ ஒரு டைம் என்ன பண் டானா ஏதோ ஒரு டக்குனு டங் ஸ்லிப் ஆயி வாடான்னு சொல்லிட்டே அதுக்கு வந்து நா என்ன பண்ணே எதுக்கு என்ன வாடா சொல்ற டா சொன்னா ஐயப்பழக்கோ உனக்கு அது தெரியாதாமான்னு என்னய புடிச்சு கேக்குறா என்னடா என்னத்துக் ட்டிரியாடா இல்ல சொல்றியாடா அப்டிங்குற மாரி இருந்துச்சு என்ன இப்பவே வந்து எப்டின்னா அப்புடின்னு அவன் சொல்றதா நம்ம கேக் க்கணு அவ எனக்கு சொல்லிதரா இப்புடிதா பேசணு இப்டிலா பேச கூடாது அட்டட்டா என்ன சொல்றதுன்னே தெரில இந்த வயசுலயே இவ இப்டின்னா வளர வளர எனக்கு பயமா இருக் கு சொல்ல போனா நான் தா ஆ அவனுக்கு பொண்ணு போல அவன் தா என்னைய வளத்
இல்ல எனக்கு அம்மா அப்பா லா இருக்கா அப்பால இருக்கா நல்லா தெளிவா இருக்கா பல்லா எடு தம்பி நீங்களா ஆ
ஆ தெளிவா இருந்த எங்க என்னியெல்லா கொடுமப்படுத்துறா அவன்
இல்ல நீங்க சொல்றது பாத்தா நல்லா ஆக்டிவா இருக்குறா
ம் அது ஆமா கரெக்டா சொல்லுவா ஆ ஆமாங் தோழி அவன் வீட்லதா இருக்கே அது எப்டின்னா ஸ்கூல்ல என்ன நடந்தாளு வந்து சொல்லிருவா அவிங்க இப்பிடி பண்ணாங்க இவிங்க இப்பிடி பண்ணாங்க எ ஃப்ரெண்டு அப்பிடி சொன்னா நா இப்பிடி பண்ணே நா இன்ன வளையாண்டே அப்றோ புக் க்கு எடுத்தே மிஸ்ஸு எடுக்க சொன்னுவாங்க நா இது எழுதுனே எல்லாமே ஏ டு இஜெட் அதா ஓட்ட வாயாச்சே. எ கிட்ட சொல்லுலினா அவுனுக் மண்ட வெடி
எப்டி சொன்னே இப்போ நீ சொல்றா
ம் சரிங்க தோழி உங்கள்ட்ட பேசினது மி
ரொம் ‌ம் சம் ஆ ஓகே தோழி. சரிங்ளா ம் நன்றி ம்.
ம்.